ஹலோ
ஆ சொல்லுங்க
ஹலோ வணக்கம் தோழரே
வணக்கம் ஆ நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லாருக்கே சாப்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே நீங்க
ஓகே நா இனிமேல் தா சாப்டணு இனிமேல் தா
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே இன்னா சமைக்கிற மாரி பிளானு
இன்னைக்கு இப்போ நைட்டு வந்து பணியாரம் பணியாரம் செய்யலான்ட்ருக்கே
ஓ பனியாரமா என
ஹலோ
க்கு
ஆ கேக்குது கேக்குது ஓகே எனக்கு பிடிக்கு அதுல வந்து வெங்காயம் பச்ச மொளகா அப்புறோ வந்து ஆ கடுகு கடலப்பருப்பு சீர ஆகொ இதெல்லா போட்டு தாளிச்சு போட்டு செய்வாங்க பாத்தீங்களா அது எனக்கு பிடிக்கு
ம்
ம் எங்க வீட்லயு செய்வாங்க பட் இந்த மாரி செய்ய மாட்டாங்க நாங்க வெறு பணியார வெச்சு வீட்ல சமைப்பாங்க பட் வந்து சக்கர வித்து பணியார தா எனக்கு புடிக்கு
ஆ எனக்கு ஸ்வீட் இது புடிக்காது
ஏ ஸ்வீட்டு புடிக்காதா
ஆமா
டிஃப்ரெண்ட் எனக்கு ஸ்வீட்டு புடிக்கு அதனால் தா எங்க சுகர் வந்துருமோன்னு பயத்துல சுத்திட்டு இருக்கே ஏன்னா நா வந்து மேக் சிமம்மு இல்ல நா வந்து மார்னிங் டு நைட்டுக்குள்ள வந்து எப்டி பாத்தீங்கனாலு ஸ்வீட் வந்து கண்டிப்பா எடுத்துடுவே நா சுகர் கட்டல்லா ட்ரை பண்ணிருக்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எனக்கு வந்து எது பாத்தாலு சாப்ட்டுர்ணுனு தோணுது இதுனால வந்து கண்டிப்பா ஷு ஷுகர் கட்ட எல்லா வாய்ப்பே இல்லன்னு சொல்ட்டு எனக்கே புரிஞ்சிருச்சு
ம்
அதனால் ல வந் தா நம்
உங்களோட வாய்ஸ் கொஞ்ச பிரேக் ஆய் வருது
அவாய்ட் பண்ட்டு இப் ஷுகர் வந்ச்சுனா இப்போ கிளீ ரா இருக்கா
ஆ இப்போ கிளீயரா இருக்கு ஏதோ ட்ரைவிங்ல இருந்து பேசிட்ருக்கீங்களா
இல்ல ட்ரைவிங் இல்ல ஏர் சவுண்ட் இருக்கா நா வந்து இங்க மாடியில இருக்கே அதுனால மேபி வரலா
ஓகே ஓகே
ஃபோர்டீன்த்து ஃப்ளோர்ல அதனால மேபி வரலா
ஓகே ஓகே
உங்க புடிக்காதுன்னா எப்டி புரியில
இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட்னா ஸ்வீட் சாப்ட புடிக்கு இந்த மாரி பணியாரத்துல சாப்புட்றது அதுக்கப்புறோ வந்து இந்த உப்மால வந்து ச சுகர் வச்சு சாப்டுவாங்கள அந்த மாரி இது சோ அந்த மாரி ஹேபிட் எனக்கு வந்து புடிக்காது மத்தபடி ஸ்வீட் வந்து பாத்தீன்னா ரொம்ப எடுத்துக்க மாட்டே பட் லைட்டா சாப்டுவே ஸ்வீட் சாப்டுவே பட் இந்த மாரி பணியார துலையு இந்த மாரி உப்மால அப்புற இந்த மாரி இந் இந்த இந்த மாரி இதுல செய்யறது எனக்கு புடிக்காது பணியாரோனாலே எனக்கு வந்து கார பணியாரந்தா புடிக்கு அதுல ஆ ஸ்வீட் புடிக்கு பட் ரொம்ப புடிக்காது லைட்டா ஓகே ஒண்ணு ரெண்டு சாப்புலா அவ்ளதா ரெகுலராலா எடுத்துக்க மாட்டே
எனக்கு இன் கேஸ் எதாவது ஒரு ஃபுட்டுல ஆட் ஸ்வீட் சும்மா நா சில டைம்ஸ் எல்லா வந்து வீட்ல வந்து கார கொழம்பு எல்லா செய்வாங்க எனக்கு வந்து காரோ அவ்ளோவா புடிக்காது நா என்ன பண்ணுவ சாதத்துல நெய் போட்டு சர்க்கர போட்டு சாப்டுவ அந்த மார்லா பண்ணிருக்க
ஓகே ஓகே உங்களுக்கு ஸ்வீட் நா அப்ப ரொம்ப புடிக்கும் போல
எனக்கு ஸ்வீட் புடிக்கு நா தா சொல்றேனே அதனால தா எங்க சுகர் வந்துரு ஸ்வீட் சாப்டவே முடியாதோ பய ப்புற இப்போதிக்கி எதுவுமே இல்ல ஸ்வீட் வந்து எப்டி சொல்றது உயிருன்னு சொல்ல முடியாது பட் வந்து அதா சொல்றன்னே சில டைம்ஸ்லா கார கூட சாப்டுவ லைக் வந் து இப்போ ஒரு சில ஃபுட்ஸ்லலா காரந்தா சாப்டாவுனுனா அந்த மாரி கூட நெறைய ஃபுட்ஸ் சாப்டுவ லைக் வந்து பானி பண்ண முடியாதுல்ல
ஆ
பட் பானிப்பூரி எல்லாமே புடிக்கு
ஓகே எனக்கு பானிபூரியோட வந்து பாத்தீங்கன்னா மசால் பூரிதா புடிக்கு அந்த பானி அந்த வாட்டர்ல மு ஆமா அந்த பானி வந்து அந்த அந்த தண்ணியில வந்து அந்த முக்க மசாலா உள்ள வச்சு மு அத டிப் பண்ணி குடுப்பாங்க பாத்தீங்ளா சோ எனக்கு அது புடிக்காது எனக்கு மசாலா பூரி மாரிதா அது அது பிளேட்ல வந்து பாத்தீங்னா அந்த பானி பூரி வச்சி அந்த மசாலா இருக்கு பார்த்தீங்னா அது பொரி மிச்சர் ஆனியன் சோ எல்லாத்தையு ஒன்னா மிக்ஸ் பண்ணி அது சாப்பட்றது நா வீட்ல செஞ்சாலுமே அப்டிதா செஞ்சு சாப்டுவ நா வீட்ல வீட்ல செய்வ பானிபூரி செய்வ நானு நா வீட் நா வீட்ல செய்வ பானிபூரி அது இந்த மாரி மசாலா செஞ்சுதா அத வந்து சாப்டுவ நாஞ்சு பானி எனக்கு அது செய்ய தெரியாது வீட்ல ரெண்டாவது அது நா லைக் ப பண்ண மாட்ட அதனால நா அத அதுற்கா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அத நா பண்ணல
ம் எனக்கு வந்து அந்த பானிபூரி புடிக்காது ஏனா அது ரொம்ப சூடா இருக்கோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபால் வாய்ல வச்ச ஒன்னே வாய் எரியு அது வாங்கி ஒரு பத்து நிம்ஷோ ஆற வச்சி அதுக்கப்புறோ சாப்புட்றதுக்கு நா அ து வாங்கணோன்
ம் ம்
அது அன்பா சுத்துற இது வாங்கனோனே இப்ப ம காரோ கீரோல்லா கரோல்லா இருக்காது அதுல மேக்சிமம் புளிப்பு இருக்கோ எனக்கு புளிப் பு புடிக்கு புளிப்பு இருக்கு கொஞ்சோ காரமா இருக்கு ஆ புளிப்
புளிப்பு வந்து புடிக்காது அதனாலயே என்னமோ அத அவாய்ட் பண்ணுவ நானு ஆ சாம்பாரோ ரசத்துலயோ பாத்தீங்ன்னா ரசம்லா நார்மல் புளிப்பு இருந்தா தா சாப் டுவ சோ எங்க வீட்லல்லா வந்து பாத்தீங்ன் வச்சுக்கங்கள அவுங்களா அவ்ளோ ஜாஸ் தியா புளிப்பா வச்சு சாப்டுவாங்க எனக்கு உள்ள சாப்பாடு எற
புளி சாதோ புளி சாதோ லெமன் சாதோ எல்லாமே நல்லா தான இருக்கோ அதுவு புளிப்பு தா அதுவு புளிப்புதா அதுவு புளிப்புதா புளிப்புனா எல்லாமே புளிப்புதா
பட் இருந்தாலு அது சாப்டுவ ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு இருந்தா எனக்கு சாப்பாடே எறங்காது அதே மாறி வந்து சாம்பார்லயு புளிப்பு இருந்தாலோ எனக் கு அது புடிக்காது புளிக்கொழம்புல சாப்டா அதுல மனம் நம்ம வந்து தேங்கா வெங்காயோ தக்காளி எல்லா அரச் சி ஊத்தி எல்லாமே செய்வோ சோ ம சாலா எல்லாவு மிக்சிங்கா இருக்கறதுனால அது கொஞ்சோ ஓகே ஆனா அதுலயு ரொம்ப புளிப்பு இருக்க கூடாது நார்மல் புளிப்பா இருந்துச்சுன்னா ஓகே சாப்டுவே அதிகமா ஃபுட்ல வந்து புளிப்பா இருந்தா சாப்ட மாட் ட இப்ப நீங்க சொல்றீங்ளே லெமன் ரைஸ்சு லெமன் ரைஸ்சு எ ஆ புய் சாதோல்லா சொல்றீங்க பாத்தீங்ளா அந்த புளிசாதோல்லா ஒரு டைம் சாப்டுவ அதுக்கும் வந்து பாத்தீங்ன்னா அந்த புளிசாதத்துக்கே அந்த சைடிஸ் வந்து பாத்தீங்ன்னா நல்லா சுல்லுனுயிருந்தாலு
உப் இது ஊறுகா
ஆ ஓ ஊறுகா புடிக்காது எனக்கு அது அதுவு புளிப்பு இருக்கும்ல்ல
ஊறுகா இருக்கனோ எனக்கு வந்து ஊறுகா இருக்கனோ கண்டிப்பா ஊறுகா இருக்கனோ
இப்ப வந்து புளிசாத்துக்கு காம்பினேஷன் தேங்கா சட்னி காம்பினேஷன் புடிக்கு
தேங்கா சட்னியா ஏங்க தோசைக்குங்க அது
தோசைக்கு இல்ல சேந்து புளிசாதத்துக்கு தேங்கா சட்னி காம்பினேஷன் புடிக்கு அப்புற வந்து உருளக்கெழங்கு பொரியல் புடிக்கு அந்த ஸ்பைசியா இருக் கற மாறி இந்த பொரியல் இருந்துச்சின் வச்சி
காமன் ஏன்னா வந்து அது காரமோ இருக்காது எதுவுமே இருக்காது பட் சாப்ட நல்லா இருக்கும்
ஆமா
பட் நீங்க ஊறுகா புடிக்காதுங்றீங்களே அதுதா எனக்கு சந்தேகமா இருக்கு ஊறுகா புடிக்காத ஆளே இருக்காது ஏ
சாப்ட மாட்டே
அத்
எந்த இல்ல புடிக்காது
இப்ப எப்டி சொல்றன்னா
முடியாத பட்சத்துக்கு முடியாத பட்சத்துக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஒண்ணுமே இல்ல அப்டின்னா லைட்டா சாப்புடுவே அவ்ளதா மத்தபடி தொட யூஸ் பண்ண மாட்டே அதுல்லாம என்னோட என்னோட மதர்ன்லா வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வந்து ஊறுகா வந்து அவுங்களே போட்டு வச்சிருந்தாங்க ஒரு தடவ சாப்பட போது அந்த ஊறுகா அத கொஞ்சோ சாப்ட்டு பாருன்னாங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நா அத சாப்புடுவே அந்த அந்த ஊறுகா வந்து ரெகுலரா சாப்ட்டே ஆனா அந்த ஊறுகாய எப்டி தெரியுமா சாப்புடுவே அதுல இருக்கற அந்த மசால் இருக்கு பாத்தீங்களா அந்த மசால் சாந்த மட்டும்தா வச்சு சாப்புடுவனே ஒழிஞ்சு அதுல இருக்குற அந்த மாங்கா பீஸ்சு லெமன் பீஸ்ல்லா சாப்புட மாட்டே
ம் ம் ம் பட் வந்து நா சில டைம் என்ன பண்ணுவேன்னா வீட்ல வந்து தோச சுடுவாங்க தோசைக்கு வந்து கொழம்பு இருக்காது
ம்
ஹலோ அதுக்கெல்லா ஊறுகா வச்சு சாப்ட்ருக்கே நானு அதுக்கெல்லா ஊறுகா வச்சு சாப்ட்ருக்கே ஊறுக் காங்கிறது ஆல்ரவுண்டர் எதுல வேணா வச்சு சாப்புல்லா ஆல்ரவுண்டர் அது
தோச வச்சா தோசைல ஊறுகா வச்சு சாப்புடுவாரு சம் டைம் வந்து சப்பாத்திக்கு ஏதாவது இல்லைன்னா அவருக்கு அது ச சரியா சைடிஸ் புடிக்கல அப்டின்னா ஊறுகா வச்சு சாப்புடுவாரு அதே மாறி வந்து பாத்தீங்கன்னா உப்புமா செய்யும்போது சட்னி நா செய்யல அப்டின்னா அதுக்கு ஊறுகா வச்சு சாப்டுவாரு சோ வந்து எனக்கு அதல்லா அத புடிக்காது வேற எதாதா சாப்டுவ
லீங்க எதுக்கனா செடிக்கலா ஊறுகாலேயே வந்து மூணு விதமான ஊறுகா இருக்கு இது லெமன் னா மாங்கா ஊருகா மாங்கா ஊருகாங்கிறது ஆல்ரவுண்டர் லெமன் ஊறுகாங்கிறது தோசைக்
நார்த்தங்கா ஊறுகா இருக்கு நார்த்தங்கா ஊறுகா இருக்கு
இல்ல நா எனக்கு தெரிஞ்சது சொல்ற ஏன்னா வந்து நா இது வரைக்கு அந்த மூணு தவர வேற எதுமே ட்ரை பண்ணதுல்ல லாயல் அந்த மூணு தவிர வேற எதுக்குமே மாற மாட்ட அந்த மூணுமே வந்து வீட்ல வந்து சின்ன டப்பா வந்து ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு கண் கண்டிப்பா இருக்கும் அது காலியாவ காலியாவ வாங்கிருவோ அப்டி இல்லனா பேக் அதன்
ம்
நால அணா ஊறு காங்கறது ஆல்ரவுண்டர் எது வேணா வச்சு சாப்டு லா அதுதா நீங்க
எனக்கு அது என்னமோ புடிக்காது ஆரம்பத்துல இருந்தே புடிக்காது புளிப்பு புடிக்காது அந்த ஊறு காவே புளிப்பாதான இருக்கோ அப்டிலா இல்ல சாப்ட்ருக்க நா சாப்ட்ருக்க ஊறுகா சாப்ட்ருக் சாப்பலைன்னா நா சொல்லல சாப்ட்ருக்கே
எனக்கு சின்ன வயசுலா வந்து தக்காளி சட்னி புடிக்காது கிஸ்மிஸ் வந்து இப்போ டேஸ்ட் மாறுனு ச்னி எவ்ளோ வச்சாலு அப்டியே சும்மா கூட நா குடிப்ப தக்ளி சட்னி அவ்ளோடேஸ்ட்டா இருக்கு
அந்த மாரி சின்ன வயசுல புடிக்காதது இப்ப புடிக்கு அந்த மாரி வந்து உங்களுக்கு சின்ன வயசுல புடிக்காதது இப் இப்யு புடிக்கலங்கறதுதா ஆச்சரியோ சின்ன வயசுல ஊறுகா யாருக்குமே புடிக்காது அவ்ளோவா சின்ன பசங்களுக்கு
எனக்கு புளிப்பான ஐட்டம்ஸ் எதுமே புடிக்காது இபோய் நா எங்க ஊருக்கே போனாலனு வச்சுக்கங் எங்க வீட்ல வந்து ஆ ஒரு தக்காளி சட்னி செய்வாங்க அந்த தக்காளி சட்னி வந்து பாத்தீங்கன்னா அது எப்டின்னா ஆ வெங்காயோ தக்காளி மெளகா அதுக்கப்றோ கடல வ இது உளுந்த பருப்பு எல்லாமே வறுத்து அத அரச்சு அரச்சு செய்வாங்க அதுல வந்து பாத்தீன்னா அது ஓகேதா ஆனா அதுல என்னனா தக்காளி கொஞ்ச எக்ஸ்ட்ராவே போடுவாங்க அது புளிப்பா இருக்கு சோ அதனாலயே அத நா லைக் பண்ண மாட்ட லைக் பண்ண மாட்ட அம்மா இருக்கும் போது வந்து பாத்தீங்க்னா அவங்க வந்து ஒரு
உண்மையா தக்காளி எல்லா அப்டே வெறுவாயோடயே சாப்டுவ நானு அவ்ளோ சூப்பரா இருக்கு சீரியஸ்
தக்காளி இன்னொன்னு வந்து பாத்தீங்க்னா இன்னொரு ஆனியன் சட் னி எங்க அம்மா செய்வாங்க எங்க அம்மா இருக்கம்போது அத நா இன்னமும் நா அத ஃபாலோ பண்ணிட்ருக்கற பச்சையாவே அரிஞ்சு அரப்பாங்க வெங்காயோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி தா வப்பாங்க ஏன்னா அதிகமா தக்காளி இருந்தா புளிச்சு போயிருக்கு அப்டின் சொல்ட்டு ஒரு தக்காளி தா ந வெங்காய வச்சு வெங்காய நெறைய இருந் சச்சு அப்ட்ன்னா ஒரு ரெண்டு தக்காளி வெக்கலா அவ்ளதா அதுப்புறோ பூண்டு மெளகா உப்பு அவ்ளதா இத மட்டு அரச்சிட்டு தாளிப்போ தாளிச்சிரும்போது அது ஃபுல்லா அப்டியே இத ஆயிரு ஆனா அந்ததுல வந்து பாத்தீங்னா ஓகே அது வந்து டேஸ்ட் இருக்கும் ஆனா இந்த இதுல வந்து டொமேட்டோ வந்து ஜாஸ்தியா போட்டு அத வதக்கி அத அரச்சு அத சாப்பல்ல வந்து பாத்தீன்னா கொஞ்சோ அந்த டொமோட்டோ கொறஞ்சிச்சு அப்டின்னா அந்த சட்னி நல்லா இருக்கு பட் டொமாட்டோ கொறையல அப்டின்னா அந்த சட்னி நல்லா இருக்காது
எனக்கு சமையல் பத்தி எல்லா அவ்வளவா தெரியாது பட் வந்து வெங்காயோ தக்காளி அதிகமா இருந்தா அது நல்லா இருக்கோனு மட்டு எனக்கு தெரியு
ப்டி தக்காளி நா அதிகமா சேக்கவே மாட்டே அதே மாரி சப்போஸ் வந்து எ ஹஸ்பண்ட் இல்லைனு வெச்சுக்கோங்கலே எனக்கு இந்த புளிப் புடிக்காதா அவருக்கு இந்த சாம்பாரு பருப்பு இதெல்லா புளிப்புதா போடுவா அவரு இல்லேன்னு வெச்சுக்கோங்ளே நா வெறு தக்காளி மட்டு இப்ப ரெண்டு பழோ போடுற எடத் நாலு பழமா போட்டுருவே அப்ப புளிப்பு புளிய சேக்க மாட்டே சோ அத ஆட் பண்ணி அத அப்டியே சாம்பார் மாரி வெச்சுக்குவே பருப் மாரி செஞ்சுக்குவே அந்த மாரி செய்வே முன்னாடி வந்து நா இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க்னா நா வந்து தனியா வந்து ஒர்க் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிர்ந்தே ஒரு நாள் கூட நா புளி சாம்பார்ல சேத்ததே இல்ல தக்காளிய மட்டுந்தா எக்ஸ்ட்ரா போடுவே அப்டியே இருந்து எனக்கு பழகிடுச்சு
உங்களுக் ஷுகர் புடிக்காது புளி புடிக்காதுங்கரீங்களே அப்ப சாக்லேட்லா அவாய்ட் பண்ணிடுவீங்களா சுகர் சாக்லேட்டு புளிப்பு சாக்லேட்லா சாக்லேட்ஸ் கூடவா சீரியஸா
சீரியஸாதா